ஒ
ஒ எப்டி இர்க்கீங்க
நல்லாருக்கேங்க நீங்க எப்புடி இருக்கீங்க
எ நல்லார்க்கங்க கொழந்தைகள்ல்லா வீட்ல நல்லார்க்காங்ளா
ஓ எல்லாரு நல்லாருக்காங்க ஸ்கூலுக் போயிட்டாங்க உங்க கொழந்தைங்கள ஸ்கூலுக் போயிட்டாங்ளா
அ போயிட்டாங்கங்க
சேர் சே இன்னக்கி பூசணிக்கா சாம்பார் பாவக்கா பொரியளுங்க
ஒ பூசணிக்கா சாம்பார் செஞ்சீங்ளா
ஆமாங்க நீங்க என்ன செஞ்சீங்க
நா இன்னிக்கி சாம்பார் ரசமுங்க பாவக்கா பொரியளுங்க
பரவால பாத்தீங்ளா நம்ப ரெண்டேரு ஒர்த்துவியா பாவக்கா பொரியல் செஞ்சிருக்கோ
சேர் செரிங்க உங்ளுக்கு எந்த காயி இது ரொம்ப புடிக்கு
எனக்கு காய்கறினாலே புடிக்காதுங்க எங்க ஹஸ்பண்ட் திட்டி திட்டி திட்டி தி தி தா இப்ப காயே சாப்புட புடிச்சிருக்கு சாப்புட்ருக்கங்க
ஓ செரி செரிங் காய்கறி சாப்ட்டாதானங்க விட்டமின்ஸ் தூ நார்ச்சத்து இதல்லா கடைக்கு நம்மளுக்கு
ஆமாங்க எனக்கு இப்பதா காய்கறியோட அரும்யே புரிய்துங்க எனக்க சுத்தமாவே காய்கறி புடிக்காதுங்க நா என்ன பண்ணுவன்னா சாப்பாட்ல கஸ்ட்டப்பட்டு பெனஞ்சு எப்டியோ ஒன்னு சாப்ட்டறதுங் இப்பல்லா சாப்டாம்யே இருக்கற்து இல்லிங்க நம்மளே பாத்தாாதானாங்க நம்ம கொழந்தைங்ளு சாப்டுவாங்க
கீர சாப்டுவீங்ள
கீரையு சாப்டுங்க அது எப்பயாவது ஒரு நாள் தா எடுத்துக்குவேங்க கீரைய எல்லா
எங்க கீர சாப்டா தான இரும்பு சத்து கால்சியம் சத்து எல்லா கெடைக்குஎலும்பு அதாவது கை கால் வலி மூட்டு வலி வராம இருக்குன்னா நம்ளுக்கு கால்சியம் சத்து தேவ அப்ரோ ரத்த ஓட்டத்துக்கு இரும்புச்சத்து தேவ அதுக்குள்ள காய்கறி சாப் நீங்க சாப்டா தான கீர வகைகள்ள சாப்டாதான கொழந்தய சாப்டுவாங்க நீங்களே சாப்பிடுன்னு கொழந்தைகள்ளா எப்டி சாப்டுவாங்க
ஆமாங்க அதனால தாங்க கொழந்தைங்களுக்காகவது இப்ப சாப்லா அப்டின்னு சொல்லிட்டு சாப்டு இருக்கங்க
பச்சயா ஏதாச்சும் காய்றிகள் சாப்டுவீங்ளா
பச்சையா வந்து எனக்கு கேரட் சாப்டுவங்க இப்ப வந்து சேலட்ஸ் கொஞ்சோ எடுத்துட்டு இருக்காங்ளா இப்ப ஒன்னுமில்லங்க காய்கறி சேலடுனா காய்கறி சோலட் மட்டுங்க எப்டி செய்யணும்னா வந்து வெள்ளிக்காய் கேரட்டு பீட்ரூட்டு வெங்காயோ தக்காளி இதெல்லா போட்டு அ கொஞ்சோ சோயா இருக்குல்லங்க சோயா பீன்ஸு அத கொஞ்சுஸ் ஆ அத கொஞ்சோ லைட்டா வறுத்துட்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த காயெல்லா போட்டு சாப்டுவாங்க இப்பெல்லா இந்த மாதிரிதா எடுத்துக்கறதுங்க காய் நறையா
ஆமாங்க சொல்லுவாங்கலங்க அதாவது மருத்துவர்கள என்ன சொல்லுவாங்கனா அதாவது இந்த சுகர் பேஷன்ட் அந்த மாதிரி யா எல்லாருமே வெள்ள சாப் பாடு வந்து குறைவாவு காய்கறிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவு சாப்டாதா ஒடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா எப்புடிங்க நம்ம அவ்ளோ சாப்ட முடியாதுல்லங்க அது கஷ்டோதான
ஆமாங்க கஷ்டம்தா ஒரு நேரல்லா பாத்திட்டீங்னா நா வெறு காய்கறியதா சாப் புறங்க இப்ப சொன்னலங்க சேலடு அந்த மாதிரியே காய்கறைதா சாப்டுறங்க இப்ப டயட்ல இருக்காங்காட்டீங்க என்ன பண்றதுனா ஒயிட் ரைஸ் கம்மியாவு காய்கறி கீரை எல்லா ஜாஸ்தியா தாங்க எடுத்துட்டு இருக்கே
நீங்க இன்னைக்கு பூசணிக்கா சாம்பார்ன்னு சொன்னீங்க பூசணிக்காய்ல என்ன பலன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா
பலன் வந்து வெயிட் லாஸ் குதவுதுங்க நீர் காய்தா அது நீரோடம்புக்கு ரொம்ப நல்லது ஜூஸ் போட்டு காலேல் காலேல் ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க ரொம்ப நல்லது ஏ கொழந்த ரொம்ப விரும்பி சாப்டுவானுங்க அது நீர் காய்தானுங்க நல்லா மென்னு சாப்றக்கு எதுவு ஒரு இதாகவே இருக்காதுங்க நீர் காயா இருந்தாலு நாரிச்சத்து ஜாஸ்திங்க பூசணிக்கால
ஆமாங்க பூசணிக்காயு புடலங்காய்க்கு ஒரே முக்காவாசி பெனிவுன் வப் பையன்கள் வந்து ஒரே அளவு தா இருக்கு ஏனா ரொம்ப அது ரெண்டுமே நீர் ரொம்ப உறிஞ்சி வச்சிருக்கு நீர் சத்து ரொம்பஸ அ ஜாஸ்தி அதுல அதனால நீங்க சாப் புடுபோது உடம்பு ஹீட்டெல்லா ஃபுல்லா போயிருங்க அப்றோன் உட நம்மோ அதாவது நம்ம சாப்படோபோது நம்மளுக்கு நல்லா வேர்த்து நச்சுக்களால வெளியே போயிருங்களாமா அத சாப்டா நீர்ச்சத்து நெறைய இருக்கறனால அத சாப்டம்போது வேர்வ மூலமாக நம்ம நச்சுக்கள அழுக்கெல்ல வெளில போயிருன்னு சொல்லுவாங்க
ஆமாங்க
தக்காளி நா பச்சையா சாப்டுவங்க நீங்க கேரட் சாப்டுவேன்னு சொன்னீங்களா நா தக்காளி கேரட்டு அப்ரோ வெள்ரிக்கா மூணு பச்சையா சாப்டுறதுக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு
ஆமாங்க மேல சொல்லலங்க மூணுத்தையு குட்டி குட்டி கட் பண்ணிருவே எல்லாத்தையு குட்டி குட்டியா கட் பண்ணி சேலட் மாரி சாப்பிட்டுக்கலா லைட்டா பெப்பர் தூளும் உப்பு போட்டு போட்டு சேலட் மாரி சாப்ட்டுகிறது இப்பல்லா காய்கறியே சுத்தமா எடு இருக்கவே மாட்டங்க இப்பதா எடுத்தே பழகுற
செரி செரிங்க ஆனா சாப்டுங்க ஆனா நெறைய காய்கறி சாப்டணு அப்பறோ நீங்க இந்த வெண்டைக்காய் சாப்டுவாங்க பச்சயா எனக்கு ரொம்ப புடிக்கு
செரி செரிங்க எனக்கு ஆப்போசிட் அப்டியே எ புள்ளைங்க பாவக்கா குடுத்தா பாவக்கா இன்னைக்கு பொரியல்தா குடுத்து விட்டேங்க சாப்பாடு இன்னைக்கு பாவக்க பொரியில தான் குடுத்து விட்டே அப்டி அருமையா சாப்ட்டு வந்துட்டாளுங்க காய்கறி நல்லா சாப்டுறே எ கொழந்த இன்னைக்கு வந்து அம்மா நீங்க இன்னைக்குபாவக்கா குடுத்து விட்டீங்கல்ல எனக்கு சூப்பரா இருந்ததுமா நான் சாப் விட்டு முடிச்சுட்டுங்கமா அப்டிங்கிறாளுங்க எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க
நீங்க காய்கறி எல்லா வீட்லயே வளக்குறீங்களா கடையில வாங்குறீங்களா
கடையில வாங்குறாங்க கொஞ்சொ கொஞ்சொ காய்கறி போட்டுட்டு இருக்கோங்க இப்ப பாத்தீங்க கத்திரிக்கா போட்ருக்கோ அவரக்கா போட்ருக்கோ தக்காளி இந்த மாரி கொஞ்சொ கொஞ்சொ பச்சை மிளகா அந்த மாரி தான் போட்ருக்கோங்க ரொம்ப காய்கறில போடலைங்க
செரி செரிங்க நீங்க கடையில வாங்குற காய்கறில வந்து ரொம்ப மருந்து வந்து பாவக்கான்னு சொல்லுவாங்க ஏன்னா பாவக்கா வந்து சீக்கிர வளராது உங்களுக்கே தெரியும்னு நெனைக்குறே நம்ம வீட்டுல வச்ச நெறைய பூச்சி வருது பாத்தீங்களா பாவக்காக்கு
ஆமாங்க
அதனால நெறைய மருந்து அடிப்பாங்களாமாங்க நீங்க பாவ எல்லா காயுமே மஞ்சத்தூளு கல்லுப்பு போட்டுதான் ஊற வச்சு கழுவிதா நம் சமைக்கணுனு சொல்லுவாங்க ஆனா அந்த அளவுக்குலா நமக்கு டைம் இருக்காதுங்க பாவக்காயாவதுன்னு வந்து நம்ம நைட்டே தான் அறிஞ்சு வச்சிருவோ பாவக்கா
இல்லிங்க நா வந்து எனக்கு கொஞ்சொ டைம் இருக்குறங்காட்டி காலையிலதா அறிவேங்க பாவக்கா
காலையில அரிஞ்சிங்கனா கொஞ்சோ ரொம்ப கசப்பு ஜாஸ்தியா இருக்கு நீங்கள் நைட் ட்ரை பண்ணி பாருங்க நைட்டு் வந்து உப் உப்பு மஞ்சள் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு உப்பு வு அப்றோ அ அத பொடி பொடியா அரிஞ்சு ஒரு தட்டத்துல வச்சுட்டு ஒரு வெள்ள துணி போட்டு மூடி வச்சிரு காத்தோட்டமா நீங்க காலையில வந்து சமைச்சீங்க நல்லா மொறுமொறு நல்லா வருங்க கசப்பு கொஞ்ச கொறஞ்சிரு அந்த மாரி செஞ்சு பாருங்க
ஒ நைட் அரிஞ்சி வச்சு இவ்ளோ பெனிஃபிட் இருக்குங்களா இன்னொரு கூட சொல்லுங்க
உப்பு மஞ்சள் போட்டுதா கழுவுணுங்க பாவக்காய கழுவிட்டுங்க அப்றோ தொடச்சிட்டு தண்ணில நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு பொடி பொடியா கட் இப்ப நீ அந்த கொட்டை இருக்குலங்க உள்ள அத அதே அப்டியே போட்டீங்னாதா ரொம்ப நல்லா இருக்குங்க வயித்துக்குள்ள பூச்சி எல்லா இருந்தாலு செரியாயிரும் அப்டி பொடி பொடியா அரிஞ்சு தட்டத் போட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சிருங்க
சேரிங்க
மூடி வச்சுட்டு காலையில எப்பவு போல சமச்சிருங்க அ மொறு மொறுன்னு வருங்க நல்லா கசப்பு கொஞ்ச கொழந்தைகளுக்கு வந்து கசப்பு கொஞ்ச கம்மியா இருக்கு
செரிங்க நா ட்ரை பண்ணி பாக்கறே உ இதுக்காகவே நா பாவக்கா ட்ரை பண்ணி பாக்குறே
அந்த மாரி செஞ்சா நல்லா இருக்க கீரையெல்லா சமைக்கும் போது தட்டு போட்டு மூடி வச்சிறாதீங்க
அப்றங்க எப்டி சமைக்றது
தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா அது அதோட சத்து ஃபுல்லா போயிருங்க எப்பவுமே கீர சமைக்கும் போது தட்டுப் போட்டு முடிவைக்கவே உடாது
அப்ப எங்க வீட்லேயும் தட்டு போட்டுதான் மூடி வைக்கிறாங்க
ஆ தட்டு போட்டு மூடி வைக்கவே உடாதுங்க கீரய அப்டியே தான் அந்த அதுல ஏதோ இது இருக்குமாமா அது வெளி போயிருங்க அத வந்து தட்டு போட்டு மூடி வைக்கும்போது அது கீரக்குலையே அதாவது ஆவி பட்டு உள்ள போது இல்லங்க
ஆமாங்க
அது நம்மளுக்கு அது முழு சத்து கடைக்காதாமங்க மூடி போட்டு வேக வைக்காம மூடி போட்டு வேக வைக்கவே உடாது மூடி இல்லாமதான் வேகணுமாம சீக்கிரோ கீர வெந்துருந்தான அப்ற எதுக்கு தட்டு போடுறீங்க
ஆமாங்க இத்தன நாள் நான் தட்டு போட்டுதான் மூடி வச்சுட்டுருக்கேங்க எங்க மாமியார் எல்லாருமே சொல்லுவாங்க அம்மா எல்லாருமே மூடி வச்சா ஒரு கொதியில வெந்துரும் ஒரு கொதில வெந்துரும் அப்டின்னு சொல்வாங்க நானும் அதுனால நானும் அதுனால வந்து என்ன நெனைச்சே சேரி மூடி வச்சா வெந்துரும் அப்டின்னு சொல்லி நான் நெனச்சிட்ருக்கேங்க சேரிங்க ரொம்ப டிப்ஸ் நல்லா குடுத்ருக்கீங்க நான் கண்டிப்பா இதே மாரி செஞ்சு பாக்குறேங்க
அப்பறோ சுண்டகா ரொம்ப நல்லதுங்க சுண்டக்கா அடிக்கொருக்க சேர்த் உங்க தோட்டத்துல சுண்டக்கா நெறைய இருக்குன் நெனைக்கிற ஒரு டைம் எனக் குடுத் த்துருந்தீங்க சூப்பரா இருந்தது
ஆமாங்க சுண்டகாய் ஜாஸ்தியா இருக்குங்க எங்கீங்க எங்க வீட்டு ஆளுகளுக் கு அரும தெரியுதுங்ளா
அது ரொம்ப நல்லதுங்க சுண்டக் க்கா நீங்க வத்தல் போட்டு வச்சுக்கலாம வெயில் கா வெயில் காலத்துல அது நம்ம மழ காலத்துல வந்து பொறிச்சு சாப்புட்டுக்கலா எண்ணெயில பொறிச்சு அப்பறோ சுண்டக்கா கொழம்பு வைக்கலா அப்பறோ புளி கொழம்பு வைக்கலா அப்பறம் நீங்க கிரேவி மாரி பண்ணுவீங்கல
ஆமாங்க சுண்டக்கா வந்து நா என்ன பண்ணுவன்னா நல்லா எண்ணெயில வனக்கிட்டுங்க நல்லா எண்ணெயில வனக்கிருவ எண்ணெயில வனக்கிட்டு அது தனியே எடுத்து வச்சு சின்ன வெங்காயம் பூண்டு பச்ச தக்காளி இது நல்லா பச்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிடுவங்க எண்ணையிலே போட்டு நல்லா வதக்கிட்டு வெறும் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூளு மிளகாத்தூளு மல்லித்தூளுங்க இது போட்டு நல்லா வணக்கிடுங்க இத்தனயும் புளிங்க இத்துணுண்டு புளி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு அந்த சுண்டக்காயும் உள்ள போட்டு நல்லா கிரேவி மாரி பண்ணுவங்க சூப்பரா இருக்கும் சாப்பாட்ல பெணஞ்சு சாப்றதுக்கு
எனக்கு சுண்டக்காய் ரொம்ப புடிக்குங்க சுண்டக்கால எது செஞ்சாலும் டேஸ்ட்டா தாங்க இருக்கும்
ஆமாங்க சூப்பரா இருக்கும் ந அந்த வெதயெலாம் வந்து தட்டி எடுக்க சொல்லுவாங்க எனக்கு ஆனா அந்த வெதை வந்து நீங்க எலாம் வந்து எப்டி செய்வீங்க வெதய எடுகாக்கு
இப்பவே எடுக்க மாட்டேங்க நானு ஆ சுண்டக்காய் மட்டும் மேல கழுவிட்டு வெதைய தட்டி அப்டியே போட்டுருத ஃபுல்லா அப்டியே குழம்புல உட்று அப்பதா டேஸ்ட்டாவும் இருக்கும் சத்து கெடைக்குங்க
ஆமாங்க எங்க வீட்ல வந்து வெதைய எடுக்க சொல்லுவாங்க ஆனா நா விதையே எடுக்க மாட்டேன் நா தட்டல்ல மாட்டேங்க வ சுண்டக்காய் என்ன பண்ணுவேன் ரெண்டு ரெண்டா வெட்டிருவங்க மெனக்கிட்ட கொஞ்ச கஷ்டமான வேலதாங்க ஆனா வந்து தட்டுனா அந்த கா ரொம்ப நொ ச நொச நொத நொத நொதனு போயிருமுங்ளா அதனால நா தட்டவே மாட்டேங்க வெண்டக்காய் இந்த கிரேவி செய்யும் போது மட்டுங்க ரெண் ரெண்டா ரெண் ரெண்டா வெட்டிருவங்க அவ்ளோ அருமையா இருக்குங்க அந்த வெதையு அவள்ந்த அளவுக்கு வெளியே வறாது நல்லா கிரேவில உள்ள போயிருக்கு சூப்பரா இருக்குங்க
ம் சேரிங்க சேரிங்க நா செய்யு போது உங்களுக்கு இன்னொருக்க கேட்குறே
ஆ சேரிங்க வக்கிட்டுங்களா
ஆ செரிங்க